ஹலோ
கேக்குதுங்ளா
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
ஆ என்ன பண்றீங்க சாப்
ஆ சும்மாதா சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா சாப்ட்டே
என்ன சாப்ட்டீங்க
நா வந்து சோறு கொழம்பு நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானு சாப்பாடு ரசொ
சேரி சேரி யார் நீங்க சமச்சீங்ளா
நா ஆ நா புளி சாப்பாடு இன்னக்கி சமச்சே அப்பறொ மத்ததெல்லா பாட்டி சமச் சாங்க ஆமா நீங்க ஓரளவுக்கு
நாலா சமைக்க மாட்ட எப்பயச்சு சமைப்ப அம்மா வந்து டயடா இருக் கும்போது அந்த மாரி சொன்னாங் னா சமைப்பே மத்தப்படி இப்ப வந்து நா வந்து சோறு கொழம்பு சப்பாத் தி தோச புளி சாப்பாடு இந்த மாரிதா ம்
சேர் சேர் உங்களுக்கு எது ஃபேவரட்டு
எனக்கு வந்து மசால் தோசா
மசால் தோசையா ஆ எப்டி செய்வீங்க அதைய
அது வந்து தோஸ் சம்பாறி எக் செஞ்சு இந்த இதல்லா ம் த உருளக்கிழங்கு அதலாபோட்டு அப்படிய ம் அதேதா ம் உங்களுக்கு என்ன ஃபேவரட்
வேற என்ன புடிக்கு
வேற என்னு அவ்வளோதா அது எனக் ரொம்ப புடிக்கு
அ
ம் தக்காளி தொக்கு நல்லா எனக் ரொம புடிக்கு ம் ம்
ப்ரோ
அப்புறோ அம்மா என்ன
அம்மா சும்மா டிவி பாத் துட்டு படிச்சிட்ருக்காங்க
சேரி சரி ஓ சேரி சரி எப்ப எக்ஸாமு
அம்மாக்கு ஒர் ஜூலைல எக்ஸாமு
ஜுலைல்யா
காங்க அம்மா
சேரி சரி ஓகே ஒகே பிங்க படிச்சாதா எல்லா லைஃப்பு படிக்லன்னா ஒன்னு இல்ல யாரு மதிக்க மாட்டாங்க ம் அ படிச்சிதா ஆகணு
வேற
கலேஜல்லா
காலேஜ்ல்லா முடிஞ்சிச்சு அ ஆமா ம் அதா இதுக்கு மேல பாக்கலா என்ன பண்றதுனு
சேரி சரிங்க புரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கால் பண்ணாங்ளா பேஸ்னிங்ளா
பேஸ்ன ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸலா என்ன ஆனாங்கனே எனக்கு தெர்ல அதுதா பேஸ்னா உங்ககிட்ட பேசுவ அ இன்னு ரெண்டு மூணு பேரு கிட்ட பேசுவ அப்பப்ப கூப்புடுவாங்க ஆடிக்கொருநாள் அம்மாவாசைக்கொருநாள் மத்தபடி காலேஜ் அ
அவ்ங்ளா கால் பண்ணி பேசுவாங்க இல்லனா ம்
அ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு க ரெண்ட் நாளைக்கொரு குப்ச்சி கூப்ட்ருவாங்க சும்மாவ சி குரூப்ல க கான்ப்ரன்ஸ் போட்டு பேஸ்வோ அ எல்லனா அவ்ங்ளே ஒன்ன நா கூப்ட்ருவே இல்ல அவ்ங்ளே கூப்ட்ருவாங்க
அ ஸ்கூல் குரூப்புனு ஒரு ஒன்னு
அது கிரியேட் பண்ணது அது என்ன ஆச்சுனே
என்னாச்சுடே தெர்ல ஆமா எப்போ க்ரியே ஆமா ஏதோ கொஞ்ச நாள்ல வ டிப்ஸ் பண்ணாங்க அப்பிடி இப்பிடி பேஸ்னாங்க இப்ப வந்து எதுவு இல்ல
யது இ எப்ப மெசேஜ் பண்ணுவாங்ன்னு எனக்கு தெர்ல எப்பாச்சு ஒர் நாள்
அதுதா அதுதா அது இப்பல்லா பண்ணவே மாட்டாங்ளே அது அப்டியதா இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு
அதுதா மெசேஜ் பண்ணி ரொம்ப நாளாச்சு
ஆமாமா யாருதோ மேரேஜின் சொல்லி அம்ச்சுட்டாங்க அவளதா அத விட்டு ஆ அம்ச்சு விட்ருந்தாங்க அதுதா லாஸ்ட்டு
ம் ஆனா காலேஜ் குரூப் அளவுக்கல்லா ஸ்கூல் குரூப் ஃபேக்
ஆமாமா ஆமாமா என்ன பண்
ஆச்சரியத்திலில்ல அ ஸ்கூல்ல போடபோது அ அப்போலா அ அப் அது அப்ப கேட்டப்ப இல்ல நா கான்டக்ட்ல இருந்தாலா போமாட்டே அப்பப்ப மெசேஜ் பண்ணுவே கால் பண்ணுவே
ஆம்மா ஆம்மா அ அ அ அப்டின்னல்லா சொன் னாங்க ஆமா எந்த இதுல்ல ஆமா ஆமா
ம்
இப்பெல்லா என்ன பண்ண முடியு
அ அது ஆ
க்றவரைக்கு அப்டி சொல்லுவாங்க அதுக்கப்றோ எது யாரு கண்டுக்க மாட்டாங்க அவுங்க லைப் அவுங்கதா ஆமா அது வந்து என்னன்னா ஒர்க்க்கு போய் ஆம்மாம்மா ம் ம் ம்
நம்ம என்ன பண்ண போறோமோ அப்டினுதா நாங்க பேசிக்குவோ இப்ப என் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆச்சு எங்க கேங்கல நாங் கேங் எட்டு பேரு ஆ கேங் எட்டு பேரு சேரி அவுங்குளுக்கு ஃபஸ்ட் எங்க கேங்லயே ஃபஸ்ட்டு மேரேஜ்ஜு
அ அ அ போயிருந்தீங்களா சென்னைலியா
இப்பதா ஃபோர் டேஸ் முன்னாடி போய்ட் து
ம் ம் சேரி சேரி ஓகே ஒகே ஓகே ஓகே ஏ இவ்ளோ சீக் க்கிரமா மேரேஜ் பண்ணீ
அ அ ம் அவுங்குளுக்கு வீட்ல பாத்துட்டாங்க அதனால பண்ணிட்டாங்க
சேரி சேரி சேரி ஓக்கே
ஆ ஆ அ ஆமா அ அப்றோ ஆ அவ அந்த அண்ணாவு சென்னைலதா வேல பாக்குறாங்க ஐ டி ல
அப்பிடியா
அதனால இவுங்குளு இவுங்குளு சென்னைக்கே போய்ட்டாங்க இங்கதா கோய்முத்தூர்ல மேரேஜ் பண்ற மாரி இருந்துச்சு சேரி அப்போ அவுங்ளுக்கு அங்கிருந்து வந்து வேலய வுட்டுட்டு எல்லாம் பாக்கறது ப்ராசஸ் பாக்குறது எல்லாம் கஷ்டம் அங்கேயே பண்ணிட் டாங்கஇப்ப அடுத்தது எங்க ஹாட்ட ஒருத்தருக்கு மேரேஜ்
அப்டிங்களா போவீங்களா அப்டியா அது எங்க
அது தேனில
அப் அப்படியா ஜாலியா சுத்துறீங்க
ஆமா
ம் சரி சரி ஓகே ஓகே என்ஜாய் பண்ணு
ம்
டையண்டா இருக்கா அப்புறம் ஜாலியா சுத்தணும்ல டயர்டாதான் இருக்கும்
ட்ரெயின்ல போனதே டயர்ட் ஆயிிருடுச்சு
ஆ இங்க ட்ிராவல் பண்ற ஸ்ட்ராங் இருக்கிறது கூட ஓகே ஓகேவா இருந்துரலாம் ட்ிரவல் பண்றது தான் ரொம்ப கஷ்டம் நாங்களும் ஒரு தடவை இந்த சேலமல ஒரு வாட்டி ரெண்டு டைம் மூணு டைம் போயிட்டு போயிட்டு வந்துட்டோம் விடாம இன்டர்ன்ஷிப் போகணும்னுு சொல்லி ஒரு கம்பெனிக்கி
ஓகே
அது எப்டின்னா உங்களுக்கு லீவ் குடுத்துருவாங்க இந்த மாரி ஒன் மந்த் லீவு குடுத்துட்டு அதுல நீங்க வந்து ஒரு பிப்டீன் டேஸ் போயிட்டு வாங்க ஒன் வீக் போயிட்டு வாாங்க அப்டின்னு சொல்லிிருவாங்க அப்போ நாங்க தானே போய் தேடிட்டு எங்கேயாச்சும் போனோம் அப்ப வந்து ஒரு சேலம்ல ஒரு கம்பெனி போனோம் கம்பெனி போயிட்டு அங்க போயிட்டு போயிட்டு வரணும் எங்க தங்கிருக்கும் வழியில எங்கேயும் இல்ல
அப்டி எங்க ஸ்டே பண்ணீங்க
ஆ போயிட்டு போயிட்டுதான் வந்தோம் காலேஜ் போயிட்டு திரும்பி வர்றது இதேதான் மார்னிங் வந்து ஒரு அஞ் ஆ அஞ்சு மணி நாலு மணிக்கே கிளம்பிருவோம்
ஆ அங்க இருந்து கால்ல போயிட்டு மறுபடியும் நைட்டு திரும்பி வருவீங்களா ஆ
ஒரு ஒன் அவர் கிளாஸ்க்கு வந்து அலஞ்சோ சும்மா
அய்யோயோ நாங்களே இங்க சென்னை கூட படாத பாடுபட்டோ போகையில பேசஞ்சர் ட்ரெயின்னு அதுஸ் சும்மா நின்னு நின்னு போறக்கு யோ எப்படா கொண்டோய் விடுவான் அப்டிங்கற மாரி ஆயிச்சு நைன் ஹார்ஸ்சு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு அப்புறமா வரையில இல்லைங் கூட ஏசி டிரெயின்னு அதுல டிராவல் ஆன் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்னு அதுலயு கூட எங்களுக்கு அலைச்சல் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஆறு மண் நேரத் வந்துருச்சு நா மிட் நைட்ல வேற போய்இதுவர ரொம்ப பாடுப்பட்டு டாங்க போயிட்டு சேரி இது லவ் மேரேஜு அதனால யாருமே இல்ல நா நாங்க மட்டுந்தா ப்ரெண்ட்ஸ் மட்டுந்தா அந்த மேரேஜ்ல ஃப்பிடின் மெம்ரஸ் அந்த மேரேஜ் முடிஞ்ச்சு அப்புறு சரி ரொம்ப நா இங்க கேங்க் ஒண்ணுக்குள்ள தா இருப்போ நாங்க அப்புறச்சி போலனா ரொம்ப சங்கட்டமாயிரு ஹலோ போய்ட்டு வந்தோ இப்ப ரூம்மெட்டு அக்காக்கு அவங்களுக்கு சென்னை நாலு நாள் கூட ஆகல அதுக்குள்ள ம டுடித் தேனி மடி ஏழு ஏழு ஆ ட்ரா உம் போணுன் ரொம்ப டயர்டாக்குது அது அதனால தானா போர சர் சுத்தி பாக்கலான் நா நாலு நாளைக்கு முன்னாடியே போலான்டு இருந்தோ அதுதா ஆஹ் ரெய்னி சீசன் ரெயினி சீசனா டுன்னா ஓகேவா இரு
ஆமா ஆமா அது வந்து வெறு ஃபால்ஸாவே இருக்கோ இந்த மறிதா உம்
அல்லா சேரி போலா அங்க இருந்து போடி போனோ அதா அண்ண போயிட்டு நாளைக்கு எங்காச்சி கே அதுதா ஃப்ரெண்டு வீட்டுல கேதர் ஆயி அப்டியே கெளம்பிருவோம் கார்ல டிரைன் இருந்தாங்கோட அங்க அலச்சல் தெரிஞ்சிக்காது அங்கேயு இங்க அங்க போறக்கு ட்ரெயின் வேற இல்ல பஸ்ல தா போனோ சேரி ஃபிரெண்ட்ஸ் எல்லா கார் அரேஞ் பண்ணி போனா அப்டினாங்க எல்லத் சென்னைப் போயிட்டு வந்து பீவரா கெடக்காங்கயா யாருமே வர் ர முடியாத நெலம அந்த அக்கா வேற ஃபோன் பண்ணி நாலஞ்சி டைம் வந்துருங்க வந்துருங்கன்டாங்க போகாம இருந்தாலு சங்கட்டமாயிடு ரொம் ம் ஏன்னா எல்லாரு ஆஸ்டல்ல ரொம்போ க்ளோஸ் இருந்து டு எல்லா கூட பொறந்தவங்க மாறி இருந்துகிட் டோ உ
உம் உம் ப என்னா பண்ண முடியு போய்தா ஆகணு உம் உம்
அதுதா சேரி ஏதாவது பண்ணி போயிட்டு வரலா அப்டின்னு பாப்போ நா ரம் உம் நாங்களே அப் படி இருந்தா சென்னை போன நிறைய ப்ளேஸ் சுத்தி பாக்கணு மேரேஜ் முடிச்சுட்டு அங்கங்க போனும் அப்டின்னு போனோ நாங்க இங்க ட்ரெயின்ல தூங்கவே இல்ல எல்லா ஃப்ரண்ட்ஸா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிட்டு ட்ராவல்ல போனோமா அதனால எங்களுக்கு தூக்கமே வரல ட்ரெயின்ல அங்க போய் கல்யாண பொண்ணயு நாங்க தூங்க உடுல எல்லா விடிய விடிய பேசிட்டு நாலு மணிக் கு முகூர்த்த
அப்பிடியா ம் ம்
ம ரெண் நாளா மூணு நாளா தூங்காம எல்லாருக்கு ஒடம்பு சரியில்லாமேயே ஆயிருச்சு
ஐயயோ தூங்காம இருந்தா அப்பிடிதா தலையெல்லா வலி க்கு கண்ணெல்லா எரியு ரொம்ப டயர்டா இருக்கு ம் பஸ்லியும் போ போ ஆமா அது வேற தொண்ட கட்டிக்கு
ணி மாத்தி குடிச்சோ அ ப்ற ஃப்ரெண்டோட மா மா வீட்லயு போய் தண்ணி மாத்தி குடுச்சு எ ஃப்ரெண்டு வீட்லியு தண்ணி மாரி ஒரு அஞ்சாறுது தண்ணி மாறிடுச்ச அதுனாலே எல்லாருக் ஃபீவர் ஆயிட்ச்சு
ம் ம் ம் அப்புடிதா வேற எடத்துக்கு வேற எடத்துல போண ஆனா செட் ஆவாது என்ன பன் ங் யூ
சேரிப்பா சேரி ஓகே நாளைக்கீது கூப்பற்ற அ ஓகே பாய்